ஹலோ
கேக்குதுங்ளா
ஆ கேக்குதுங்க
ஆ
இது எப்டி டென் மினிட்ஸ்ல கட்டாய்டுங்ளா அதுவா
டென் மினிட்ஸ்ல அதாவ்து நம்ம பேசுறோங்க வந்து காலராருக்றோங்க வந்து கட் பண்ணனு காலி கட் பண்ண முடியாது டென் மினிட்ஸ்ங்க மேக்சிமம் டென் டூ டுவெல் மினிட்ஸ் அத தான்டி பேச கூடாது மேக்சிமம் ஒரு காலோட டியூரேஷன் வந்து டென் மினி ட்ஸ் வர பேசலா ம் அத தான்டி பேசக்கூடாதுங்க
ம்
டென் மினிட்ஸ்ஸ தான்டி இருக்கனு டென் டூ டுவெல் அப்டி வச்சுக்ங்க
ம்
மேக்ஸ் அதிகமாக பேசக்கூடாது நெறைய நேர பேசக்கூடாது அந்த மாரி
ஆ சேரி சேரி
நீங்க இப்பதா ஃபஸ்ட் கால் என்ட்ட பேசுறதா பஸ்ட் கால்ங்களா இல்ல அல்ரெடி கால் பேசியிரு
இ எ இன்னொரு பொண்ணுட்ட பேசுனே
அப்டிங்களா அப்ப பரவால்ல அப்பதா நீங்க தா பேசிருக் கீங்களேங்க பரவாயில்ல அப்பற ஏ புதுசா பேசுற மாரி பேசுனீங்க ஃபஸ்ட் கால்
இல்ல அந்த பொண்ணுட்ட பேசன ம் பேசுன அந்த பொண்ணு ஏதோ டென் மினிட்ஸ்ல கட் பண்ணுச்சு நானு அத கேக்கல அதனாலதா கேட்டே டென் மினிட்ஸ் டென் மினிட்ஸ்ல கட் பண்ணி கட் பண்ணிதா கூப்ட்டாங்களா அதனால எனக்கு தெரியல
டென் மினிட்ஸ் வரைக்குதா கால் லிமிட் டென் டு டுவெல்குள்ள பேச முடிக்கற மாரி சொல்லுவாங்க பெருசா அதிகமா பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க
ஓகே ஓகே ஆனா இப்போ நா கால் பண்ண முடியாதுல்ல அதுக்கு என்ன பண்ணன்னு எனக்கு தெரியல
உங்களால ஏ கால் பண்ண முடியாது நீங்க பண்ணலாமே நீங்க பண்ணி பேசி முடிச்சுட்டீங்களா உங்களுக்கான கால் டாஸ்க்க
இல்லயே எனக்கு அந்த இதுலயே இன்னு அட் ஆகல இன்னைக்கு
ஓ நீங்க இன்னைக்குதா இது ஆகிருக்கீங்களா அப்ப உங்களுக்கு அந்த ரெஃபரஸ் பண்ணி பாத்தீங்கன்னா கொஞ்ச நேர கழிச்சு அந்த போன் அ பிரண்ட் டாஸ்க் வந்துச்சுனா நீங்க பண்ணலா
ம்
அப்டி இல்லைன்னா அதுவரைக் காலியா பேசிக்கலா அது வந்துரு ஓ கொஞ்ச நேர கழிச்சு ரெஃபரஸ் பண்ணி பாருங்க அந்த அப்ல போயிட்டு
ம் ம்
ரெஃபெரெஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அது காமிக்கு அப்போ அந்த அவுங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா காமிக்கு காமிச்ச ஒடனே நீங்க பேசிக்கலா
பேசுறப்ப இப்ப இந்த எந்த ஆல்ரெடி நீங்க பேசினவங்கட்ட பேசி வச்சுக்கிட்டங்கன்னா அவங்கட்ட ஒரு கால் இந்த மாரி என்ட்ட கொஞ்ச கால் அந்த மாரி பேசுனீங்கன்னா ஒன் எயிட்டி மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடு ஒன் எயிட்டி மினிட்ஸ்தா ஒரு ஆள் பேச முடியு
ம்
அது கம்ப்ளீட் ஆயிடு அதுவரைக்கு பேசலா
ஒரு நாளைக்கு ஒன் எயிட்டி மினிட்ஸுங்களா
த்தமாவே டாஸ்கே ஒன் எயிட்டி மினிட்ஸ் தா பேச முடியு
மொத்த டாஸ்க்குன்னா எத்தனை நாளைக்கு
எத்தன நாளைக்கு இந்த வெள்ளிக்கெழமையோட முடியுதுன்றாங்க
ஓகே அப்ப நீங்க ஒன் எயிட்டி மினிட்ஸ் முடிச்சுட்டீங்களா
இல்லங்க இப்பதா பேசிட்டுருக்கே
ஆ ஆ
அதாது நம்ம ஒன் எயிட்டி மினிட்ஸ்ல இப்ப டென் மினிட்ஸ் பேசுறோமா அந்த கணக்குல்ல டென் மினிட்ஸ்ல ஆளாளுக்கு கொஞ்ச கொஞ்ச பேசுறோம்ல அந்த கணக்கு நம்ம எஃபெக்ட்டிவ் ஸ்பீச்சுனு வரு அதுல ஒரு நாலு நிமிஷம் பேசியிருக்கோம்னா அந்த நாலு நிமிஷ தா கணக்குல எடுப்பாங்க அந்த மாரி ஒன் எயிட்டி மினிட்ஸ்
ம் ம்
உங்களுக்கு வேற ஏது பொழுதுபோக்குகள் ஏதாவது புக்கு படிக்கிற பழக்க இல்ல இந்த ஆரி ஒர் குலா பண்ணுவாங்கல்ல அந்த மாரி டெய்லரிங் அத மாரி எதா இருக்க தெரியுங்களா
ம் தெரியு ஃபேஷன் டிசைனர்
ஆமா ஓகே ஓகே
அதுக்காக ம் டெப்தா யோசிக்க வேணா கிழிஞ்சது கிழியாதது பட்டன் வச்சது வைக்காதது
ஆ அந்த மாரி கூட ஏதாது ட்ரை பண்ணலால அந்த இப்பலா பாத்தீங்கன்னா அந்த இதுலயே க பஞ்சாயத்துல இருந்து இந்த டய்லர் மெஸ் ஷின்லா குடுத்தாங்கள்ல ஒரு பீரியட்ல
ம் தெரியலைங்கே தெர்ல
எதாவது போடலால்ல ஈவினிங்காவோ நைட்டாவோ தச்சு குடுக்குற மாரி ஏதாவது
அது பெருசா டெய்லரிங் வரலங்க இனி-இனியெல்லா போய் கிளாஸ் அட்டன் பண்ணி பண்றதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல தெச்சுட்டு தா இருந்தே சுடிதார்லா தெப்பே நானே
ம் ம் அப்புறோ என்னங்க அந்த அளவு கிராமங்கள்ல என்ன பெருசாவு வரா சும்மா சின்னதா சுடிதாரு இந்த மாரி எதாவது தைக்கிறது அந்த மாரி அதாவது புடிச்சு அடிச்சு தச்சு கொடிக்கிறது
நீங்க தா நெனச்சுக்கணு வீடு வீடுக்கு மிஷின் வச்சுருக்காங்க மீன் வீடு வீடுக்கு தைய டெய்லர் இருக்காங்க
அது சரி
எல்லா டென்த்து முடிச்சுட்டு டெய்ரிங் கிளாஸ் போறே டெய்லரிங் கிளாஸ் போறேன்ட்டு போ கெளம்பிருதுங்க
அப்டிங்களா
ம் ம்
செரிங்க செரிங்க செரிங்க சமையல்லா உங்களுக்கு என்ன சமையல் உங்களுக்கு புடிச்ச உணவு அந்த மாரி ஏதாவது சொல்லுங்க கே ஏதாவது அமைதியாவே இருக்கீங்கள
என் வி
நான் வெஜ்ஜா நான் வெஜ்ஜில என்ன நான் வெஜ்ல நெறய இருக்கு
நான் வெஜ்ஜில ம் நா குக் பண்றதில வந்து சிக்கன் நல்லா சமைப்பே
சிக்கன் ஓகே ஓகே அ
அப்றோ வாத்து
வாத்து ஆ பரவா இல்லைங்களேங்க நானு வாத்து ரொம்ப நாளா அந் த வாத்து மீட்ட சாப்பிட்ணு ட்ரை பண்ணிட்ருக்கே சாப்பிடவே இல்ல ஏதாவது ஈரோட்ல சொல் திங்க ஒரு கடைல பாத்தே போனா அந்த பக்கோ போனா சாப்புட்ணுனு நினைச்சிக்கிட்டே இருக்குறது
இல்ல எங்க அம்மாவோட கடைசி டிஸ்ஸு எனக்கு சொல்லி குடுத்த டிஷ் அதா ஹாஸ்பிட்டல இருக்கும்போது சமச்சி குடுறீன்னு சொல்லி கேட்டு நா சமச்சு குடுத்த டிஷ் அது அதுக்கப்புறோ இன்னு சமைக் கல ஒன் இயர் ஆச்சு இன்னொருக்க யாராது ஒரு அடிமை கிடைக்கணு இல்லையா சாப்பிறக்கு
சாப்பிறதுக்காங்க ஆள் இல்ல சமச்சு குடுக்குறக்கு ஆள் இருந்தா சாப் பிறக்கு ஆள் கெடைக்காதா சமைக்கிறதுக்கு தா ஆள் கெடைக்காது இந்த காலங்கள்ல சாப்பிறக்குலா ஆள் நெறயா கெடைக்கு
ஏ எனக்கு சா நா சமைக்கிறத வந்து நல்லா இருக்குன் சொல்லி சாப்டுணு நா வந்து பஸ்ட்டே சொல்லிருவே என்னோட டாஸ் க் என்னன்னா நா சமைச்சு தருவே ஆனா சாப் பிடும் போது நல்லா இல்லைனாலு நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிடணு அதுதா என்னோட டாஸ்க்
அது சொல்லலா அதுக்காக எல்லா டைமு சொல்ல முடியாதுல ஒரு தடவ சொல்லுவாங்க சரி மொத தடவ மனசு கோணகூடாது அப்டின்னு
நோ எல்லா டைமு சொல்லணு
அப்டி சொல்றது ஓகே தாங்க அப்டி சொன்னா நீங்க அந்த தப்ப திருத்திக்கவே மாட்டீங்கல்ல இப்ப அவங்க சொல்லிடுவாங்க எல்லா டைம் நல்லா இருக்குனு இப்ப வேற யாரோ ஒருத்தவங்க வர்றப்ப சாப்பிறப்போ அத சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு கஷ்டோ இல்ல இப்ப அவுங்க இப்போ ஒரு பழக்கப்பட்டவங்க சொல்லு போதுதான நீங்க அத மாத்திப்பங்க ஓ இதுல கம்மியா இருக்கு இப்ப உப்பு கம்மியா இருக்கு இதுல காரம்போடலா
இல்ல இல்ல நா எல்லா டைமு நல்லா தா பண்ணுவே யாராவது வர்ராங்க கெஸ்ட் வாரங்க அப்டிங்கபோது அவங்களுக்கு ஸ்பெஷல் வித் லவ்வோட சமைக்கிறங்காட்டி அது நல்லா இருக்கு
அப்படிங்களா அது செரி அப்ப ரைட்டு நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு யாரு சொல்லாமல் நல்லா இருக்குன்னா யாரு நல்லா இல்லைன்னு சொல்ல போறதில்லைல
ம் அதுனால அது நல்லா சமைப்பே அப் அப்றோ எங் நாங்க வந்து கேன்டீன் வச்சுருந்தோ
அப்புடிங்களா அ
ம் திருப்பூர் சக்தி காலேஜ் தெரியுங்களா
ஆ சக்தி காலேஜ் கேள்விப்பட்டிருக்கே போனதில்ல அ சொல்லுங்க
ஆ அந்த காலேஜில நா அங்கே கேண்டடீன் அங்க தா படிச்சே அங்க கேண்டடீன் வச்சுருந்தே
அப்பறோ என்னங்க நெறைய பண்ணிருப்பீங்க போல அப்பறோ அதைய எல்லாமே கண்டினியூ பண்ணிருக்கலாம்மேங்க எதுக்குங்க விட்டீங்க
அது எல்லாமே என் என்னோட சப்போர்ட் ஆல் யாரு இல்லாம நா சிங்கிளா என்னங்க பண்ண முடியு
அது ரைட்டு தா நம்ம காண்டாக்ட் மாரி ஏதாவதது ஒர்க் கால் அடுத் அந்த மாரி
ஆ அப்போ வந்து அம்மாவு அப்பாவு பண்ணாங்க நா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தே
செரி செரிங்க செரிங்க
அப்பறோ அப்பாக்கு கொஞ்சோ ஒடம்பு சரி இல்லாம ஆகி இங்க ஊருக்கு வந்தோ ஊருக்கு வந்தோனே அப்பா எறந்துட்டாரு நா காலேஜ் முடிக்கும்வு அப்பா எறந்துட்டாரு செரி அப்றோ அம்மா வந்து சின்னதா ஒரு இட்லி கட மட்டு வச்சு இங்க பாத்துட்டு இருந்தாங்க நா திருப்பூர்ல ச வேலைக்கு போயிட்டே கிளாசிக் போலோ தெரியுங்களா
கிளாசிக் போலோ ஆமா கிளாசிக் போலோ நெறைய எடத்துல இருக்கு அங்க நீங்க எந்த ஒரு எடத்துல பாத்
டைமண்ட் தேட்டர் பேக் சைடு நியர் ஓல்டு பஸ் ஸ்டாண்டு
ஓ அங்க தெர்ல நா அங்க இதுக்கிட்ட ஒண்ணு இருக்கு நா சொன்னல வஞ்சிப்பாளயோ போற ரோடு அந்த ரோட்ல கட் வேற எடத்துல ஒண்ணு இருக்கு இடுவம்பாளயோ காது ஓ கிளாசிக் நிக்டிங்ஸ் ஆ ஓகே ஓகே
அங்க வந்து ஜூனியர் மிர்ச்சன்னைசரா
ல்ல அந்த பையனு நிப்டீங்கள தா இதா வேல பாக்குறா சூப்பர்வைசரா
ஆ
அ இந்த பல்லடம் ரோட்டல ஒரு கம்பெனியில நிட்டிங்ல தா சொன்னாரு நிட்டிங் இதுல
ம் ம்
ம் ராயல் கிளாசிக்கு கிளாஸிக் போலோவு வேற வேற தோ
ராயல் கிளாசிக் நிக்ஸ் வந்து அண்ணந்தம்பிகதா
அப்டிங்களா ராயல் கிளாஸிக்கு இங்க இருக்கு நம்ம அதென்னது சின்ன கர பக்கத்துல ஒண்ணு ராயல் கிளாசிக் இருக்கு
நெஞ்சே அங்க சின்ன கரையில இருக்கிறது ஒன்னு ப்ளா வாங்க நா சொல்றது ம் ஒன்னு ஒரே ஆளோடது எங்களோட பிரான்ச் தா அது அது போக இங்க இருக் குது தெரியுங்களா செஞ்சேரி புத்தூர்ல உடுமலை ரோடு
உடுமுலை ரோடா அது கரெக்டா தெர்லங்க நா அங்க ஒன்னு அதா பாத்திருக்கே அது கரக்டா அது என்ன ரோடு தலா வண்ணுவம் பாளையம் போற வழியில ஒண்ணு இருக்கு அந்த போற லைன்லயே
பல்லடம் டு உடுமுலை ரோட்ல செஞ்சேரிப்புத்தூர்ல ஒன்னு இருக்கு அதுவூ எங்களது தா இதே வந்து கிளாசிக் போலோங்கிறது வந்து அது ஷாப்பு
ஆம்மா க்கிளாசிக் போலோங்கறது ஷாப்பு ஆம்மா
ஆ அது வந்து ஒரு ஒன் ஆஃப் த அ பிரதர் அவ்ங்க அண்ணன் தம்பி மூனு பேரு
சேரி சேரி சேரிங்க
ஸோ கிளாசிக் நிட்ஸ் கிளாஸிக் போலோ அந்த மாரி மூணு பேரு பிரிச்சுக்கிட்டாங்க
ஓக்கே ஓக்கே அதா திருப்பூர்ல ஃபுல்லா பாத்தாலே கார்மெண்ட்ஸ் தா நெறயா இருக்கு
ம்
நம்ம எங்க அவா அங்க ப கொடையில கொஞ்ச நாள் தங்கியிருந்தே பார்த்தா வெளியே போனா எல்லாரோ ஆனா மத்த ஊர கம்பேர் பண்ணும்போது திருப்பர்ல்லா நெறயா வேல வெளியூர்ல இருந்து வேல பாக்குறாங்க போல ஆள் நடமாட்டம் எதாவ்ன்னு பஸ் சி எந்த பஸ்ல யேறுனாலூ கூட்டோ ஆளுங்க இருந்துகிட்டே இருக்காங்க
திருப்பூர் புடிக்காது எனக்கு புடிச்ச ஊர் எதுன்னு கேட்டீங்கன்னா திருப்பூரு தா சொல்லுவே அது என்னன்னு தெரில்ல எனக்கு புடிச்ச ‌ஊர் தெர்ல்ல
நீங்க ஒங்க ஊருன்னால உங்க ஊர வுட்டு குடுக்காம பேசுவீங்களா இருக்கூ
ஏங்க நா நேட்டிவ் கேரளா அப்பாவோட ஊரு கேரளா
அப்பிடிங்களா அப்புறோ திருப்பூர்ல புடிக்கிறதுக்கு எதாது ரீசன் என்ன ரீசன் இருக்கு அத
படிச்சது அந்த ஏரியல்லா சுத்தி இருக்கே
அப்பிடி சொல்லுங்க அதுதா நீங்க எப் நேட்டிவ் கேரளாவா இருந்தாலும் இங்கதா சுத்தி வளந்திருக்கீங்க படிச்சிருக்கீங்க எல்லாம் பண்ணிருக் இங்க அதனால உங்களுக்கு அது இப்ப நானே நேட்டி ம்
என்னய அங்க திருப்பூருக்குள்ள விட்டா எங்க என்ன கெடைக்கூ அதாவது எனக்கு புடிச்ச ஸ்நாக்ஸ் ரோட்டு கட ஸ்நாக்ஸ்ஸா இருந்தாலும் அந்த ரோட்டு கட ஸ்நேக்ஸ் எங்கே கிடைக்கூ எந்த டைம் கெடைக் கும் அப்பிடிங்கறதெல்லா எனக்கு தா தெரியூ பாய்ஸ் படத்துல வர்ற செந்தில் மாதிரி
ம் நோட்ஸ் போட்டு வச்சிருக்கீங்களா
ஆ நோட்ஸ் போட்ற அளவுக்கு இல்ல ஏ எப்போ எப் பசிக்குதுன்னா சேரி இந்த டைம் போயிட்டு வல்லாண்டி யாறு நம் ஆறு மணிக்கே வேல முடிஞ்சிரும் டைமிங்கூ கரெக்டா இருக்கூ சிக்ஸ் ஓ கிளாக் முடிஞ்சுதா சே ஒரு செவன் வரைக்கூ எங்கயாச்சு அப்பிடியே வெளிய சுத்திட்டு செவன் செவன் தேர்டிக்கு வீட்டுக்கு போனோம்னா போயி அப்பிடியே நீட்டா நல்ல புள்ளையாட்ட சமைச்சி சாப்புட்டு
ஓகே ஓக்கேங்க ஓக்கேங்க நானே இப்ப பார்த்தீங்ன்னா நா ஏ நேட் டிவ் வந்து ராமநாதபுரோ ஆனா நா போட்டத் திண்டுக்கல் ஏன்னா நா படிச்சது என் ஃப்ரெண்ட்ஸுங்க நெறயா பேர் தெரியூ
ஆ
அப்பிடின்னு போட்டு இங்க வந்து இந்தா என் ஃப்ரண்டோட தா தங்கிருக்கே அவரு எங்க பக்கத்துல ஹாஸ்பிட்டல்ல இதுல வேல பாக்குறாரு இதா
ம்
அவரோட சேர்ந் தா தங்கி இருக்கே இப்ப எனக்கு அதுமாரி இருக்குலா அந்த மாரித் திருப்பூர்ல ஒர் சுத் தி வந்தீங்கன்னா எனக்கு எங்க ஊர தாண்டி அடுத்து எந்த ஊரு புடிக்குன்னு கேட்டா நா திண்டுக்கல்ல தா சொல்லுவே ஏன்னா நா திண்டுக்கல்ல தா நெறயா சுத் தி இருக்கே எனக்கு அப்ப தா புடிச்சது நெறயா இருக்கூ அப்ப அ திண்டுக்கல் தா சொல்லுவே எதார்த்தமா கொஞ்ச நாள் இருந்துட்டு போவாங்களே அவ்ங்களுக்கு புடிக்கணோ அந்த ஊரு
கஷ்டமா
அந்த மாரி இருந்தாதா செரி ஓக்கேன்னு சொல்லலா
எங் கூட திருப் யெங் கூட திருப்பூர் வர்ரவங்களுக்கு திருப்பூர் புடிக்கும்
அப்பிடிங்களா
ம்
அது என்னது உங்க கூட வந்தா திருப்பூரு புடிக்கூ
ஆ அது அந்த ஊரப் பத்தி பெருமையா பேசி பேசி பேசி பேசி புடிக்க வச்சுருவே
அது சேரி நல்ல விஷயந்தான அவங்க ஊர அவங்களுக்கு புடிச்ச ஊரா நம்ம மத்தவங்க்கு புடிக்க வக்கிறது நல்ல விஷயந்தான
அதானே ம் நீங்க குக்கிங்கெல்லா சாப்பாடெல்லா நீங்க
இந்த அ அடுத்த கால்ல பேசலாங்க அத பத்தி நா சொல்ற அதுக்காக நா பேஸ்ன இன்னிக்கு பத்தி டாபிக் எடுத்தே கட் பண்ட்டு அடுத்த கால் பண்ற அதுல பேஸலா
ம்